ஹலோ ஹலோ கேக்குதா
ஆ வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு
ஆ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது நல்லா இருக்கீங்ளாப்பா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே சாப்டாச்சா
இல்ல இல்ல இனிமேல்தா நா சாப்டணு நீங்க எல்லா சாப்டீங்களா
ஆ சாப்டாச்சுப்பா மதியான வேல ஆயிட்டு இருக்கு சாப்பாடு
ஓ மதியானமே ஸ்டார்ட் பண்டீங்ளா
ஆ இப்ப செஞ்சா ஒரு பன்னெண்டு மணிக்கு எல்லா முடிச்சுட்டா ஒரு வேல முடிஞ்ச்சு மா மார்னிங்கா சும்மாஉப்புமா தமா செஞ்ச்சே என்னா ஒங்க வீட்ல என்னா டின்னர் என்ன ஃபிரேக் ஃபாஸ்ட்டு தோசயா
ம்
சேரி சேரி சேரி ஏ மணி ஆயிருச்சு இன்னு சாப்டாம இருக்கீங்க
லேட்டா ஏஞ்ச்சுன்னா அதனால சாப்பட லேட் ஆகுது
சேரி சேரி சேரி சேரி ஆ புரில
லஞ்சுக்கு என்ன பண்றீங்க
லஞ்சக்கு இன்னிக்கி செவ்வா கெழமன்றதா சாம்பார் முட்டக்கோசு பொரியல் பீட்ரூட் பொரியல்
ம் சேரி ஓகே ஓகே
ம் அப்றோ என்ன ஃப்ரெண்ட்ஸ்ல்லா ஒரு மீட் பண்லாமா நெக்ஸ்ட் வீக்ல
இல்ல கேக்ல
ஃப்ரெண்ட்ஸ்ல்லா நெக்ஸ்ட்ட் வீக் மீட் மீட் பண்லாமா ஃப்ரீயா இருக்கியாங்க
ஏ எங்க வீட்லயே உடவே மாட்டாங்க அளோ பண்ண ம் பர்மிஷன் கேட்டுட்டே இருக்கணு அப்முமே உடவே மாட்டாங்க
சேரி சேரி அதா ஃப்ரெண்ட்ஸ்ல்லா பாத்து ரொம்ப நாளாச்சு காலேஜ் முடிஞ்சதுக்குப்பறொ பாக்கவே இல்ல சேரி அதா பர்மிஷன் கேட்டுட்டு வந்தா பா போய் பாக்கலானு பாத்தே
ம்
அத எல்லா ஃப்ரெண்டு சொன்னாங்க சேரி ஒங்ககிட்டய கேட்க சொன்னாங்க சேரி மீட் அப்ற வந்து
ம் நீங்க நீங்க வீட்ல கேட்டுட்டு வருவீங்ளா இல்ல நீங்க எடுக்ற டிசிஷன் தானா
ஆ வீட்டல நம்ம கேக்கனுந்தா ஹஸ்பண்ட்டே கே வேண்டிதா ஆனா ஓங்ளுக்குல்லா இன்னூ மேரேஜ் ஆவாதனால தெரியாது நம்மளுக்கு பிஃபோர் மேரேஜு வீட்ல விட மாட்டாங்க இப்ப ஹஸ்பண்ட் பர்மிஷனோட வர வேண்டிதா
ம் ம் ம் அடிக்கடி வெளியேல போவீங்ளா
ஆ போவே அடிக்கடி வெளிலல்லா போவே அதா டூர்லா போவோ அடிக்கடி போவோ
ம்
எங்களுக்கு இங்க இருந்து ஏற்காடு போவு கொஞ்சொ பக்கோ
ம்
அதனால அங்கேல்லா போயிட்டு வருவோ போர் அடிச்சிச்சுனா போவோ எங்கேயாவது ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் எங்கயாது போயிட்டு வருவோ
ம் ஸ்டே பண்ணிட்டு அந்த மாரி தானே
ஆமா ஆமா ஆமா டூ டேஸ் ஸ்டே பண்ணுவோ ஈவினிங் டைமா கேளம்பலம்னா ஒரு நாளு மல ஏறுறதுக்கு கால்ல
ம் மல ஏறி இருக்கீங்ளா மல
கார்ல தா நானா மல ஏற்னதுல ஆமா இது அ இது உச்சிபுள்ளையார் கோயில்ல சின்ன பிள்ளைல்லா இருக்கு போது நாங்க மேல ஏறுவோ சைட்ல ஏறுவோ ஸ்டெப்ஸ்ல ஏற மாட்டோ என் தாத்தா பாட்டி அந்த சைடு இருந்தாங்களா திருச்சி சைடு இப்ப ஏற முடியாது அப்போ சின்ன பிள்ளைல பாத்தா அந்த சைடு ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ்ல்லா இப்பதா வச் சிருக்காங்க அப்பலா பாத்தா ஸ்டெப்ஸ் அவ்ளவா இருக்கா அதாவ்து ஸ்டெப்ஸ்னா அது புடிச்சி ஏறுவுமுல்ல அது மாரி ஆனா அவ்ளவா இதா இருக்காது அந்த சைட்ல உள்ள மல ஆ சைட்ல உள்ள மலைலே ஏறுவோ ஆனா இப்பெல்லா அலோவ் பண்றாங்களா என்னன் தெரில அப்டியே பேசிக்கிட்டே ஏறுவங்க சின்ன புள்ளையா இருக்கும் போது நா சொல்றது நா ஒரு சிக்ஸ்த்து செவன்த்ல சொல்ற நானு அந்த டைம்ல நாங்க போவோம் திருச்சி அடிக்கடி எப்பவுமே மலக் கோவில் போவோம் அடுத்தது மலக்கோட்ட போவோம் அடுத்து உச்சிப்பிள்ளையார் கோயில் போவோம்
ம்
ஆ இங்கேந்து உக்காந்து மேல இருந்து பாத்தா சூப்பரா இருக்கும் வியூஸ் எல்லா மே நல்லா உக்காந்து பாத்துட்டு என்ஜாய் பண்ணி வருவோம் அது இப்பல்லா தாத்தா பாட்டில்லா எல்லாருமே எறந்து போயிட்டாங்க நா போவே முடியல காலேஜ் டைம்ல ஒரு டைம் போனோ ஆம்மா காலேஜ் டைம்ல ஒரு டைம் போனோ
நீங்களா
அதுக்கப்புறம் போகல
ஓ ஓ அங்க ஆ காலேஜ் டைம்ல அங்கதா போனீங்ளா
காலேஜ் டைம்ல ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தோ எல்லாரும்
ஓ உங்களுக்கு எத்தன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஐ வி கூட்டிட் போனாங்ளா
ஆ அது மாரி டைம்ல திருச்சி அப்டியெல்லா கூட்டு போனாங்க ஒரு நாள் ப்ராஜெக்ட்
ம் ம் நீங்க செமினார்லா எடுத்திருக்கீங்ளா காலேஜ்ல ஆ நெறைய பேர் காலேஜ்ல செமினார்லா எடுத்திருக்கீங்ளா
ஆ எடுத்து தான ஆகணும் எடுக் எடுக்க சொல்லுவாங்களே
ஆமா பயமா இருக்குல்ல அப்போ
பயமா தா இருக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க பின்னாடி உக்காந்துகிட்டு காமெடி பண்ணாம இருந்தாலே போதும் எதாவ்து சிரிச்சுக்கிட் பண்ணா நம்ள சிரிப்பு தா வரும் திரும்புறதுக்குள்ள திரும்பி திரும்பி சிரிச்சிக்க வேண்டிதா பின்னால இருந்துட்டு கை கால்லா ஆட்டிகிட்ருப்பாளுங்க பேசவே விட மாட்டாளுங்க
ஆமா கொஸ்டின்லா கேப்பாங்க எடுக்கும்மோது ஆம்மா
கொஸ்டின் கேக்குறது நான்ல்லா சொல்லிறது இந்த கொஸ் தா கேளு பண்ணுங்கா ஏன்னா லாஸ்ட்டா கொஸ் டின் கேக்க சொல்லுவாங்கள வேனும்னே கேப்பாளுங்க நா சொல்லிடுவ இந்த கொஸ்டின்லா சொல்லிடு இதுக்கு இது ஆன்சர் ஏன்னா நம்ப சொல்றது புரிதான்னு அவங்களுக்கு வேற தெரியணுல அதுவும் நாலு அஞ்சு ஃப்ரெண்ட் ட்ஸ்ங் கிட்ட சொல்லி வச்சிருவ இந்த கொஸ்டின் மட்டு கேளு இத மட்டு பதில்
ஆ அ
ஜாலியா இருக்கும் அப்டே
ஆ
அப்பறங்கோ
ஃப்ரெண்ட்ஸ் கூடலா வெளிய போவீங்களா
அப்ப போனதுதா இப்ப எல்லா இப்ப மேரேஜ் ஆனதுக்கு அப்பறோ போவ் முடியில அதா பிரெண்ட்ஸ் தா போனதுல தனியா போயிருக்கோ ஃபேமிலியா எங் ப்ப எங்க பேமிலியா போயிருக்கோ தவிர இன்னு ப்ரெண்ட்ஸ் தா அவுங்க பேம்லி எங்க பேம்லிஅப் ப்பி சேந்து போனதுல ஆ அம்மா அப்பா ஊர்க் போனா போய் ஃப்ரெண்ட்ஸ் ல்லா பாத்துட்டு வருது அது மாறி ஃப்ரெண்ட்ஸ்ங்களு வருவாங்க வீட்டுக்கு தனியா போன தன்யா என்ன எல்லா மாத்தி மாத்தி பேசிப்பாங்க ஆனா இன்னு சேந்து எங்கேயு சுத்தனதில்ல போனதுல ஆமா ம் நீங்க உங்களுக்கு உங்க வீட்டுல அவ்ளவே பண்ண மாட்டாங்க அதனால எங்கேயு
ஆ அளோ பண்ணமாட்டாங்க ஆனா நா காலேஜ் இருக்கும் போது நா வெளியல்லா போயிருக்கே எல்லா எடத்துக்கு ப்ரெண்ட்ஸ் கூட போ ஆ வீட்ல எங்க அம்மாட்ட மட்டு சொல்லிருவே எங்க அப்பாட்ட சொல்ல மாட்டே
ம்
அப்பட்டி சொன்னா விட மாட்டாங்க அனால வெளிய போயிக்டுட்டு காலேஜு ஒரு லைஃப் பு தான காலேஜ்ல இருக்குமோ
ஓஓ
ஆமா ஆமா தெரியாம போனாதா பிரச்சனை ஆகு யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு போனா ஆ ஆமா அதனால சொல்லிட்டு போய் ம்
எங்க போயிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாது காலேஜ் லைப் எல்லா அப்போ
ஓட்டலுக்கு கடைக்கி இந்த மாரிதா போயிருக்கே ரொம்ப லாங்கா ஆ ஹா நா ஒரே ஒரு டைம் போயிருக்கே சினிமா
ஆ
ம் ஒரு தேலுன் தேட்டருக்கு போயிருக்கே அது எங்க வீட்லலா அளோவே பன்ன மாட்டாங்க ஆ அப்டிதா போறதா இருந்தா அப்டிதா போவ் முடியு
ஓ ஹாஸ்டல் அங்கே தங்கியிருந்தீங்களோ
இல்ல இல்ல இல்ல இல்ல டேஸ் கோலேஸ் தா னா
செரி செரி வன்ட்டு வீட்டுக்கு வந்துருவீங்க அப்பனா இப்டிதா கட் பண்ணிதா ஆகணு அப்ப கிளாஸ்ல கட்டடிச்சுதா ஆவன்னு வேர வழி இல்ல போ
ஆமா மூண் வர்ஷோந் தா ஆனா ஒரே ஜாலியா இருந்ததுல
ம் ம் ம் காலேஜ் லைஃப் நம்ம ஸ்கூல் லைஃப் விட காலேஜ் லைஃப் ஃபு அது ஒரு ஜாலி தா ஸ்கூல் லைப்அப்ப ரொம்ப ப்ரெஷராக இருக்கு படிக்கணு படிக்கணு ஆனா அது ஒரு லைஃபு தா ஆ அது ஒரு ஜாலியான லைஃப் ஃபு காலேஜ்ல தா நம்மளுக்கு அந்த ஒரு தைரியோ கெத்தா சுத்துறது போறது எல்லா அப்டி இருக்கு
எல்லாமே இருக்கும் ம்
நாலா ஸ்டா டிங்ல காலேஜ்ல ரொம்ப பயப் புடுவே நானு டெய்லியு அம்மா வந்து ஆட்டோ ஏத்தி வுட்டுட்டு நா இது கோயட்ல சேக்கவே கூடாது நா உமன்ஸ் காலேஜ்லதா சேருவன் சொன்ன நீ இப்டியே இருந்தா இன்னு கோழயா போயிடுவே யாரிட்டயு பயந்துக்ட்டே இருக்க அந்த இப்ப எப்பிஸ் சொல்றன்னா ஒரு ஸ்ட்ரீட்லங்க நால் பேர் இர்க்காங்க சும்மா இப்டி ஒரு பக்கத்துல ஏதாவது போணுன்னா குட ட அம்மா அவங்க நாலு பேர் நிக்கிறாங்க அப்டின் சொல்ட்டு நீவான்னு புடிச்சி இழுத்துட்டு போவ அதுக்கபறொ ரொம்ப பயந்துட்டு எங்க அம்மா அங்கேர்ந்து காலேஜ்ஜுல்ல ஒரு வாரொ வந்து வுட்டுட்டு வுட்டுட்டு போவாங்க பக்கத்துலதா காலேஜ்ஜு மூண் ட்ட மூணு கிலோமீட்டர்தா ஷேர்ஆட்டோல போலா ஷேர்ஆட்டோல்ல வந்து வந்து என்ன வுட்டுட்டு போனாங்க ஒரு வாரொ அப்பற கொஞ்சொ நாள் வந்து வந்து ட்டோ மட்டு ஏத்தி வுட்டுட்டு போனாங்க அடே கொஞ்சொ கொஞ்சொ அந்தபயம்ல்லா போ ச்சு இர்ந்தாலு பயொ இர்ந்துச்சுதா அப்பறொ சென்னைல போயிட் ட்டு இன்டர்வியூ அது இதுன்னு அட்டன் பண்ண அட்டன் பண்ண அந்த பயம்ல்லாம் பெயிர்ச்சு ஒரு பாய்ஸ்ஸு அப்டின்றமோது எனக் அது என்மோ சின்னபுள்ளை சின்னப் புள்ளைலா நல்லா ஒண்ணும் நா எங்க அண்ண பிரப்ரெண்ட்ஸ்லா இருக்காங்க அல்லா நல்லா பேசுவ போவ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புற கொஞ்சொ அப்டே ரொம்ப கூச்ச சுபாவ அதிகமாயிடுச்சு எனக்கு காலேஜ்ல்ல அந்த காலேஜ்ல சேக்லேன்னா எனக்கு அந்த ஒரு பயமே இல்லாம் போவாமலே இருந்துருக்கு அப்பறொ சென்னைல்லா போய் இன்டர்வியூலா போயிட்டு தனியா பொயிட்டு அப்பற ஒரு சில ஃப்ரெ்ஸ்குலா கெடச்சிருச்சு அப்பறொ தனியா இன்டர்வூயுக்கு போய் அப்டே கொஞ்சொ தைரியஎல்லா வந்துருச்சு
பறொ ஒக்ல்லா போயிருப்பீங்கள்ள
அ போயிட்டு தா இருந்த சென்னையில அதுக்கப்பற சொந்த ஊர்க்கு வந்தாச்சு அங்க வந்து கலெக்ட்ரேட்ல எல்லா ஒக் பண்ணிட்ருந்த அப்பறொ மேரேஜ் ஆய்ட்ச்சு
ம் ம் ம்
நறைய பேர் வேற சொல்லாமலே கால் பண்றாங்கப்பா செர் செர் செர் ஆம்மா நா அதுதா ஏற பளேன் மோட்டுல்ல எப்பியு போட்டுற்றது எப்போவு ரெண்ட்ஸங்களோட பேஸ்ம்போதுப்படிதா கால் வந்துரு மத்தநேர்த்துல காலேவராது சும்மா உக்காந்து நம்ம ஃப்ரெண்டோட பேஸ்லான்னும் போதா கால் மாத்தி மாத்தி வருது மாவ் போர்அடிக்குதுன்னு உக்காந்துருப்போ ஒருத்தி கால் பண்ணமாட்டாங்க
அ
ம் ப்
ம் ம் நீங்க அடிக்கடி பேசப்பீங்களோ உங்க பிரின்ஸ்ட்ட
ஆ பேசுவ ம்ப டக்குன் பாத்தீங்கன்னா ஒன் வீக் அப்டே கன்டினியூவா பேசிக்கிட்ருப்போ அப்பற சடனா ஒரு ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரொ பேசவே மாட்டோ வேல இருக்கு எதாவ்து அப்ற திருப்பி பாத்த கண்டின்யுவா பேசிக்கிட்டுருப்போ அந்த டச்சு இருந்துகிட்டே இருக்கு அது எவ்வளோதா பேஸ்னாலு பேஸ் சிலினாலு திடீர்ன்னு போட்டு ரெண்டு மண்நேரொ மூனுமண்நேரொ அப்டே பேசிக்கிட்ருப்போ அது ஒரு ஜாலியாதா இருக்கு இப்பே ஃப்ரெண்ட்ஸ்லா கொஞ்சொ மீட் பண்லான் ருக்கோ ஆஃப்டர் மேரேஜ் ஜு எல்லாசேந்ததுல்ல தனித்தனியா பா்த்துக்கிட்டோமே தவிர யாரு சேந்து பாத்ததுல்ல
ஓ ம் ம்
ங்க திருச்சி செடு தா ஒரு பிளான் போ இந்த பஃபங்க்ஷன்லா நறைய இருக்கு திருச்சி சைடுதா ஒரு ப்ளான் போட்டிருக்கோ மீட் பண்ணுவோ சென்னையில ஒருத்தி இருக் க்கா திருச்சில ஒருத்தி இருக்கா நா இங்க வந்து கல்லூர் டிஸ்டிக்கு சேரி எல்லா மீட் பண்ணுவோ அப்டின்ருக்க சேரி ஓககே பாப்போ ஆ சேரி பாய்ம்மா, ம், ம்